ஹலோ கேக்குதுங்களா கேக்குதுங்களா எப் எப்படா நானு ஊரு ஊருக்கு போவேனு இருக்கங்க என்னால முடியலங்க இங்கல்லாத்
அப்போ நீங்க ஊ அப்ப நீங்க வெளியே வந்து தங்கி வேல பாக்குறீங்களா
ஆ இப்ப நா தங்கி ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி வேல பாத்துட்ருக்கே
ஆ எந்த சைடு
நா நா மணச்சநல்லூர்
மணச்சநல்லூர் அதாவது உங்க ஊர்ல இருந்து இது ஃபேரா
ஒரு ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஃபார்ட்டி ஃபை கிலோமீட்டர் இருக்கும்
ஆ
நீங்க ஸ்ரீரங்கம் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஸ்ரீராம் கோவில் ம் ஸ்ரீரங்கமா
சமயபுரம் மாரியம்மன் கோவில்
ஆ ஐ நோ தெரியு தெரியு அதுதானே இந்த டூருக்கு போனா லாஸ்ட்
எனக்கு சமயபுரதுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தா டிஃப்
பா அப்டின்னா
ஆமா நா இருக்க அ வீட்ல இருந்து மாடில பாத்தா சமயபுர கோபுரோ தெரியு ஸ்ரீரங்க ராஜகோபுரோ தெரியு மலக்கோட் ட தெரியு எல்லா ந இருக்குற சென்டர் பிளேஸ்
லாஸ்ட் டைம் தா எல்லாமே வந்து நாங்க போய்ட்டு வந்தோ ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தோ மலக்கோட்ட உச்சி பிள்ளயார் கோய்ல் ஆமா எனக்கு தெரிஞ்சு அதான் பர்ஸ்ட் டைம் நா மேல ஏறி பாத்துட்டு வந்தது
ம் ம் ம் ம் இங்க நாங்க ஒண்ணுமே முடியில இதே கிராமம்னா இங்க இருந்து நா போவே போனோனே காவேரி காவேரி ஆறுக்குள்ள தானே ஊரு இருக்கு ஊரே காவேரி ஆறுக்குள்ள தா இருக்கு ஆமா எனி டைமும் கூலிங்காவே இருக்கும் ஏனா காவேரியாருக்குற தண்ணி போற சவுண்டு அழகா போனன்னா குளிச்சுட்டு சாப்டுட்டு என்ன பண்றோமோ இல்லயோ நெத்தி நெறைய ஒரு பட்டை அடிச்சுக்கிறது
ம் ம் ம்
நெத்தி நெறைய ஒரு பட்டய அடிச்சுக்கிட்டு துண்ட எடுத்து தலையில கட்டிக்கிட்டு அப்டியே நேரா போனோம்னா வீட்டுக்கு பக்கத்து வீட்டு வீட்டு தோப்புக்குள்ள தானுங்களே வீடு அழகா ஒரு கட்டில எடுத்து போட்டேனா காலுக்கொரு தலவாணி தலைக்கு ஒரு தலவாணி ஒரு பெட்சிட் கொசு கடிக்குதுங்களா ஒரு ஒரு ரெண்டு கொசுவர்த்தி வாங்கி பொருத்தி வச்சுட்டு மண்ணுல சொருவிட்டு நா பாட்ல இளையராஜா பாட்டு கேட்டு நா பாட்ல படுத்திருப்பே
அவள தா சொர்க்க தா சொர்க்க பூமிதா அது
இன்னொன்னு சொல்லப்போன உண்மைய சொல்லப்போனா சாட்டர்டே சண்டே வந்து னா மத்திய நேரத்தில சாப்பாடு சூடா சாப்புடவே மாட்டே
ம் ம்
அம்மாட்ட சொல்லி நைட்டு சாதம் வடிச்சி தண்ணிய ஊத்தி சாதம் பழய சாதம் வச்சிருன்றுவே நான் ஊருக்கு போனாவே எங்க அம்மா வந்து சாதம் பழய சாதம் தண்ணி ஊத்தி சாதம் வச்சிரும் வீடு வீட்ல மாடு இருக்குங்களா தயிர் இருக்கு ஒன்னு பிரச்சனை இல்ல சின்ன வெங் காயம் மிளகா வறுக்க சொல்லிருவே வறுத்து சாப்ட்டுட்டு அதேதா பண்ணுவே பட்டய குளிச்சுட்டு வருவே பட்டய போடுவே ரெண்டு துண்ட எடுத்து தலயில கட்டுவே ஒரு கட்லு ரெண்டு தல ஒரு கட்லு ரெண்டு தலவாணி ஒரு பெசட்சீட் விறுவிறுவிறுன்னு போவே நல்லா புளிய மரம் வேப் ப மரம் புங்க மரம் தென்ன மரம் நடுல போய் தட்டுல போட்டுட்டு படுத்திருப்பே இங்கிட்டு கண்ணு குட்டி படுத்திருக்கும் மாடு கட்டியிருப்பாங்க கண்ணு குட்டி படுத்திருக்கும் எங்கிட்ட நாய்க்குட்டிலா வெளாடும் அந்த கோழிங்கலா மேய்ஞ்சுட்டு இருக்குங்களா அதுங்கலா பாத்துக்கிட்டு உக்காந்து பாத்துட்டு இருப்பேன் இந்த கண்ணுகுட்டிங்ளா குதிச் வெளயாடும் அத பாத்துட்டு ரசிச்சுட்டு உக்காந்து இருப்பே காத்து ஜிலு ஜிலு ஜிலுன்னு அடிக்குங்களா பழய சாதம் சாப்டதுக்கு அதுக்கும் சொர்க்க தா நீங்க சொன்ன மாரி நல்லா சாப்ட்டு தூங்குவே ஆமா எப்டியாருந்தாலு ரெண்டு மணிக்கு சாப்டுட்டு மூன்றைக்கு படுத்தாலு சாய்ந்தரம் ஆறு மணிக்குதான் எய்ந்திருப்பே
ம்
வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு பக்கத்துல கரண்ட் மோட்டர் இருக்குதுங்களா வாழைக்கு தோப்புக்கு தண்ணி பாய்ச்சரு துக்கு மோட்டரு போய் போட்டுவுட்டு நா பாட்டுல தண்ணியில உக்காந்துருப்பே ஆணை குட்டி மாரி உக்காந்துருப்பே இங்குட்டு யாரு கூப்டாலும் காதுல வாங்க மாட்டே வந்துட்டனா வீட்ல குளிச்சு கிளிச்சு மறுபடி வந்தன்னா உக்காந்துருப்பே அம்மா காஃபி போட்டு குடுப்பாங்க
இதல்லவா வாழ்க்கை இதானா இதா வாழ்க்
இதுதா ரியால்ட் ரியால் இதுதா ரியால்ட்டியே இதுதா ரியால்ட்டியே
பீஸ்ஃபுல்லா ஒரு லைஃப்
இதா ரியால்ட்டியே அப்டியே ரொம்ப வந்துட்டு இருக்க முடிலயா நேரா போவே காவிரி ஆத்துக்குள்ள கருப்பு கோயில் ருக்கு
ம் ம்
ஆ அரச மரத்துல அரச மரத்துக்கு அடில இருக்கு மணியா தொங்கு அந்த அரச மரத்துக்கிட்ட பசங்கனோட போய் ஒக்காந்தன்னா ரொம்ப நேரோ பேசிட்டு ஒக்காந்துருப்பே பசனோட என்ஜாய் பண்ணிட்டு ஒக்காந்துருப்பே
ஆ
அங்க கோயில்ல பூசாரி இருப்பாருங்ளா அவரு கூட பேசிட்டு ஒக்காந்துருப்பே
அப்பனா நீங்க வந்து அதிகமா மொபைல் யூஸ் பண்ணத ஆளாருப்பீங்க
புரிலங்க
மொபைல் அதிகமா யூஸ் பண்ண மாட்டீங்கன் நெனைக்கிறே
ம் ஹும் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேங்க சீரியஸா சொல்றே இந்த பேஸ்புக் இந்த வாட்ஸப்பு பேஸ்புக் புக் இன்ஸ்டாகிராமு அ இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ரீல்ஸ் போடுவோ இப்பல்லா அதெல்லா விட்டுட்டே அதெல்லா வந்துட்டு ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கு ரீஸ் போறதெல்லா வுட்டுட்டே முன்னயல்லா இல்ல அதெல்லா வெறுத் போச்சு எனக்கு காலைல எந்திரச்சுன் வச்சுங்களே வயலுக்கு போவே ஜிலு ஜிலு ஜிலு ஜிலு ஜிலுன்னுருக்கு வயலு சீரியஸா சொல்றே வாழ போட்ருக்கோங்களா வாழ ப்பு உள்ள போவே உள்ள போய் சுத்தி பாப்பே அங்கருந்து பசனங்களுக்கு ஃபோன் அடிச்ன்னா நண்டு நண்டு அலைஞ்ச்சுன்னா பசங்களுக்கு ஃபோன் அடிச்சிருவே நா புடிக்க மாட்டே பயமாருக்கு கடிச்சுபுடும்னு பசங்க வருவாய்ங்க அவனு யோசிக்க மா டப்பு டப்பு டப்பு டப்பு டப்புன்னு கைய வச்சு அம்த்தி நண்டு புடிப்பாய்ங்க அப்டே எடுத்துட்டு போவோ ஆத் ல ஒக்காந்து நீட்டா எல்லா கிளீன் பண்ணி நேரா தோப்புக்கு வருவோ எல்லா பசனங்களே எல்லா ஜாமான் வாங்கிட்டு வந்துருவோ ஜாலியா சாதத்த வடிச்சு ஜாலியா அங்கனே ஒக்காந்து சாப்ட்டுட்டு ஜாலியா மித்தபடி இந்த த இந்த டிரிங்க்ஷூ ஸ்மோக்கு ஆன் இந்த மாரி அந்த பழக்கம்லா நமக்கு கெடையாதுங்க ஓப்பனா சொல்றே பொய் சொல்லக்கூடாது நீங்க என்ட பேசுனுங்கறத்துக்காவ நா என்ன வேணா சொல்லக்கூடாது மாங்கா புளிப்பு தேங்கா புளிப்பு சொல்ல கூடாது புரிதுங்ளா
உங்க ஸ்லாங்க்லே புரிது நீங்க வந்து ஃப்ளோல பேசுறீங்க ஃப்ளோல பேஸ்றவங்ளுக்கு பொய் வராது
என்ன ஜாலியாருக்கு அது எந்நேரமு பாத்தீங்கன்னா அ லைட் ஏரியுங்ளா அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த எல்லா வெளக்கு போட வருவாங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்ளா வரு வாங்களா எல்லா உள்ளூர் தானுங்களே ஜாலியா ஒக்காந்து பேசிட்ருப்போ யார பாத்தாலு ரொம்ப எப்ப எப்ப வந்த நல்லாருக்கியா எங்க இருக்கப்ப என்ன வேல பாத்துட்ருக்க ஊரே சொந்தக்காரைங்க தா இப்பதா திருவிழா முடிஞ்சுதுங்ளா இப்ப கெடா வெட்டிருந்தோ எல்லா வேற சொந்தக்காரங்களா மோஸ்ட்லி வர்ல ஆனா எங்கூர் திருவிழா ரொம்ப ஃபேமஸ் ங்க இந்த ஏரியாவுலே மிகப்பெரிய திருவி விழா எங்க திருவிழா எங்க ஊர் சாமி எட்டூர் பிடாரிம்பாங்க எங்க ஊர் சாமி எட்டூர் பிடாரி எட்டு ஊருக்கு ஆ பிடாரி எட்டூர் பிடாரி மலையாள கருப்பு எட்டூருக்கு சாமி போயிருக்கு
இப்ப ரெண்டுமே சரியான பவரான சாமி போல மலையாள கருப்பு அ
பு பிடாரி அது வந்துட்டு எங்க சாமி வந்துட்டு காவேரி ஆத்துல வந்தது இந்த திருச்சூட்டு கா துரூ ரோட்ல மெயின் ரோட்ல இருக்க கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே காவிரி ஆத்துல இருந்து வந்ததுதா
ஆ
எல்லாம் காவிரி ஆத்துல இருந்து வந்ததுதான் அதனால திருவிழான்னதே சாமி தூக்கிட்டு தா போவோ தோல் தா தூக்கிட்டு போவான் சப்பரத்துல எல்லாம் வராது அதனால சாமிய தூக்கிட்டு போ வோ ஒடியாரவும் தேரு ஒரு போஸ்ட் மரம் ஓசரத்துக்கு இருக்கும் தேரு அவ்வளோ பெரிய தேரு ரெண்டு தேரு தூக்க மு தூக்கணு எல்லா பசங்களோட ஜே ஜே ஜே ஜேன்னு ஜாலியா சுத்திக்கிட்டு தெரிஞ்சங்க வ வயிறு உண்மைய சொல்ல போனா நீ இந்த தடவ நா எத்தன வீட்ல சாப் டனு பொய் சொல்ல கூடாது எத்தன வீட்டுல சாப்புடன்னு எனக்கேத் தெரியல இப் பசங்க எல்லார வீட்டுக்கு போனோ எல்லா சாப்புட்டோ சாப் புட தா வயிறு வேணு நான்வெஜ் தா எல்லாமே நான்வெஜ் தா எங்க அப்ப எந்த வீட்டுக்கு போன எ அஹ் உண்மதா ஒ ஒரு வீட்ல பிரியாணி ஆமா இப் இ என்ன தா நம்ம வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டாலுங்க சாமிக்கு வந்துட்டு மஞ்ச நீரு கொண்டாடுவாங்க தெரியீங்களா
மஞ்சள்ல ஊத்தி இது பண்றதா எனக்கு தெரியல
ஞ்ச தண்ணிய ஊத்திட்டு வெளையாடுவாங்க பாத்தீங்களா ஆ மொர பசனுங்க மொர பொண்ணுங்க மேல மொர பசனுங்க மேல ஊத்திக்கிட்டு இது பண்ணுவாங்கள அன்னைக்கி எப்பொழுதுமே சாமி வந்துட்டு கோயில இருந்து குடிய ஊரு சுத்தி கொண்டு போய் கோயில்ல வுட்டுட்டோம்னா கெடா வெட்டுவாங்க
ஆ
இந்த தர நாப்பது கெட வெட்டுனோ ஆக்சுவலா எங்க அப் திருவிழா எடுத்து நடத்துறாரு அந்த எட்டு ஊருக்கு எங்க அப்பா தா பெரியளு திருவிழா எடுத்து நடத்துறாரு கெடா வெட்டணு அ ஆமா உண்மதாங்க ஊருக்குள்ள ஒரு பெரும்பெடுத்தாரு குடும்போ ஆமா ஊருக்குள்ள ஒரு பெரும்படுத்தாரு குடும்போ ஊர்ல ஒருமு அப்பா வந்து இருவது வருஷமா சேர்மேனு அப்பா வந்து இருவது வருஷமா சேர்மேனு டிம் டி எம் கே கவர்மெண்ட்ல இப்பதா நாங்க வந்துட்டு வேண்டா பூ அரசியலே வேண்டான்னு அப்பா ஒதுங்கனாரு இருந்தாலு இந்த தடவயு அப்பாவுதா சீட்டு அப்டியே இருந்தாலு வுட மாட்டாங்க அதனால எல்லா கட்சிக்கார் டாவங்க எல்லா வருவாங்களா யார பாத்தாலு என்ன தம்பி பண்றீங்க நல்லா இருக்கீங்களா எப்டி இருக்கீங்கன்னு காதுதா வலிக்கு அவிங்கள்ட்ட பேச முடியாது நம்பளால வாய் வலி எடுத்துரு எத்தன பேத்துட்டதா பேசுவீங்க அட போங்கடா அப்டின்னு சொல்லிட்டு நா பசங்களோட ஜாலியா சேந்து சுத்த ஆம்பிச்சுட்டே ஜாலியா போனோ ஆனா அந்த கடைசி நாள் வெட்டிருந்து வேட்ட சாரனு போடுவாங்க வேட்ட சாரனு கேள்விப்பட்டிருக்க ங்களா
நா கேள்விப்பட்டதில்ல
ஓ ஏங்க இந்த கறிய இடிச்சு அந்த சார வச்சு கொழம்பு வெப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா
இடிச்சு இடிச்சு சாறு கொழம்பு
திருச்சி இல்லங்க திருச்சி இல்ல வேட்ட சாருனு
வேட் எனக்கு தெரியாதுங்க
ஐய்யையோ ஒண்ணுலங்க கறிய துண்டுத் துண்டா வெட்டி கறிய வெட்டி அம்மி ஒரல்கல்ல போட்டு இடி
இ இடிச்சு
இடிச்சு அந்த கறி எடு ஆ ரசம் மாரி வெப்
ரசோ சொல்றீங்க அந்த இது தனே அது கறிய வந்துன ரசம் மாரி
ஆ அதேதா அதேதா அதேதா ஒண்ணு அதுல ஒண்ணு போட மாட்டாயிங்கங்க மெளகாத்தூளு மஞ்சத்தூளு மெளகாத்தூளு தண்ணி உப்பு இதுதா டேஸ்ட்டூ நம்மலா பெரிய பெரிய ஹோட்டலெல்லா தோத்துரு திருச்சியில இருக்க மிகப் பெரிய ஹோட்டலெல்லா தோத்துரு வீட்லயு சாப்ட்டு வருவோ அங்கேயு போய் சாப்புடுவோ உக்காந்து பாத்தீங்கன்னா நம்ம தா திருவிழா நடத் தரங்களா அதனால வந்துட்டு இ இ சாமிக்கு ஈரல் சுட்டு வெப்பாங்க செவுரொட்டி சுட்டு வெப்ப அதெல்லா கொண்டாந்து குடுப்பாயிங்க சாப்ட முடியாது இருந்தாலு சாப்புடுவோ
எங்கப்பா செவத்தட்டி சாப்புடு சாப்புடுன்னுவாரு என்ன எனக்கு அது புடிக்கவே புடிக்காது இருக்கத்துலே
சாப்டாமா போயிட்டா கோச்சுக்குவாங்க
சாம்
ஆமா இப்ப மாம மச்சின எல்லாருமே மாம மச்சினே தா அங்க
ஆ ஆ
புடாம போயிட்டா புடிச்சுக்குவாங்க நம்மளயே கோச்சுக்குவாங்க என்னப்பா வந்துட்டு சாப் போற என்னப்பா பழக்கோ எடுத்தவுடனே என்னப்பா பழக்கோன்றுவாங்க யாருமே சாப்டாம போன சாப்டாம
திருப்பி கால் பண்ணுவா
ஆ திருப்பி கால் பண்ணுங்க ம்